ஹலோ ஹலோ தோழி கேக்குதுலா ஆ சொல்லுங்க தோழி
ஆ தோழி கேக்குது தோழி எப்டி இருக்கறிங்க
ஆ சொல்லுங் ஆ நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் ம் நானு நல்லா இருக்கே தோழி
ஆ என்ன பண்றீங்க தோழி நீங்க இல்ல தோழி இனிமேல் தா தூங்கணு கொஞ்ச தூக்கோ வரல அதா உங்ககிட்ட பேசலான் வந்த தோழி நீங்க என்னப்
நா கட் நல்ல வேல நீங்களு கால் பண்ணீங்க தோழி எனக்கு கொஞ்சோ பேசுனா நல்லா இரு க்கொன்ற மாரி இருந்தது தோழி
ஓ சேரி தோழி இன்னைக்கு நாள் எப்டி போச்சு தோழி உங்களுக்கு
ஆ இப்ப தோழி நல்லா போச்சு உங்களுக்கு
ஆந்து ஆ நல்லா போச்சு தோழி இந்த மாரி நீங்க கிராஃப்ட் ஒர்க்கு பெயிண்டிங்ல்லா பண்ணுவீங்ளா தோழி
ஆ தோழி எனக்கு அதுலல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு தோழி டிராயிங்ல்லா பண்ணுவ
ஆ
பெயிண்டிங் எல்லா கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டு தா தோழி இப்ப கொஞ்ச வருஷ மா நமக்கு அது டச் விட்டுருச்சு இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லா எல்லா அந்த படங்கள்லா பாத்தது எதாச்சு வரையணு அத கலர் பண்ணணு அப்டின் சொல்ட்டு ரொம்ப விருப்போ தோழி எனக்கு உங்களுக்கு
ப்பு ஆ தோழி எனக்கு வரையத விட இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணது புடிக்கு தோழி எதனா டிஃப்ரெண்ட்டா
ஆமா தோழி நீங்க ஆ கரக்ட்டு தோழி
ம் அந்த மாரி பண்ணுவ தோழி
ம் எதாச்சு எ கிராஃப் ட்டு எதாச்சு கூட சொல்லுங்க தோழி எனக்கு செய்யணுன்ட்டு ஆச தா எதனா வீ்ட்ல கூட டெக்கரேட் பண்றதுக்கு நம்மளா செஞ்சு கூட மாட்லா தோழி
ஆ ஆமா தோழி இப்போ ரெண்டு ஃபோட்டோ வேணா வச்சுக்குங்க தோழி அது ரெண்டு போட்டோ வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணு தோழி ஒரு ஒரு இன்ச் அளவுக்
ம்
இப்ப எ ஸ்கேல்ல வச்சுட்டு எ ரெண்டு போட்டோவு ஒரே சைஸா எல்லாமே துண்டு துண்டா கரெக்டா வச்சுக்கோங்க நம்பர் போட்டுக்கோங்க பஸ்ட்டு கோடு போட்டுட்டு நம்பர் பின்னாடி எழுதிக்கங்க மார்க் பண்ணிடுங்க ரெண்டுதிலு மார்க் பண்ணிட்டீங்ன்னா ரெண்டுத்தையு அதுக்கு ஒன் போட்டீங்கன்னா இதுக்கு ஒன் போடுங்க இந்த போட்டோக்கு அதுக்கு டூனா இதுக்கு டூ ஏன்னா நம்ம இத மாத்தி மாத்தி ஒட் ட போறோ தோழி அது ஒரு கார் போர்டு வச்சுக்கங்க ஒரு ஃரேம் மாரி எவ்ளோ பெருசு வேணுமோ அதை கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த அள ஃபோட்டோ சைஸ்க்கு மாத்தி மாத்தி இப்ப ஒன்னு இதுல சொன்னோமா அதே போட்டோல அது ஒன்ன எத்து ஓட்ணு டூவா அதே மாரி டூ அந்த மாரி எடுத்து ஒட்டிட்டு எவ்வளோ வரைக்கு வருதோ ஒட்டிட்டு நம்ம மடிப்போ இல்ல தோழி பஸ்ட்டு ஒரு ஷீட்ல ஒட்டிக்குங்க இந்த மடிப்பு மாரி விசிறி மடிப்பு மடிப்போமே இப்படி மடிக்கறது இப்படி ம விசிறிக்கு ஆ ஆ அந்த மாரி மடிச்சுக்குங்க அந்த மாரி ம அடிச்சிட்டு என்ன பண்றீங்க ஒரு கொஞ்ச என்ன ப்ரேம் மாரி இருக்கும்ல அதுல வேணா ஒட்டிடுங்க ஒட்டிட்டீங்கன்னா இப்ப இந்த சைடு பாத் த்தீங்கன்னா அந்த போட்டோ தெரியு இந்த சைடு இப்படி கொஞ்ச திருப்பி பாத்தீங்கன்னா அந்த போட்டோ தெரியு அவ்வளோதான் தோழி அது அது இப்பவே விக்கறாங்க அது விக்கறாங்க தோழி இப்பெல்லா போட்டு அதே ரெண்டாயிரூபா மூணாயி ருபா சொல்றாங்க ஆ செய்யறதுக்கு
ஆமா தோழி நானு ட்ரை பண்றே இந்த ஃபேரேம்ஸ் மாரி கொஞ்ச நல்லாருக்கு
ஆ நல்லா இருக்கு இந்த சைடு பாத்தாது கரெக்ட் ட்டா அளவு வச்சு கட் பண்ட்டோம்னா அது பிரச்சனையே இல்ல தோழி கரெக்டா தெரியு அது
ம் நல்லாருக்கு தோழி ஆமா
அம்மா அந்த மாரி பண்லா நீங்க வேற என்ன ட்ராயிங்ல என்ன பண்ணுவீங்க தோழி நீங்க
நா எனக்கு கார்ட்டூன் கார்ட்டூன் அந்த மாதிரி ராப் பண்ணனும்னா எனக்கு விருப்போ தோழி எனக்கு
ரொம்ப வரைவீங்க தோழி நீங்க
ம் நா எனக்கு வந்து மிக்கி மவுஸ் ட்ரா பண்ணுவ தோழி அதுல்லா சின்ன வயசுல அது ட்ரா பண்ண க்கு ஒரு மாரி நம்ம அப்ப பாத்தது எல்லா மிக்கி மவுஸ் மிக்கி மவுஸ்ட்டு அப்ப அடிக் டானது
ஆ
அது எங்க பாத்தாலு ட்ரா பண்ணணு அப்படின்னு சொல்லிட்டு தோழி அதுல விருப் ப்போ இந்த கலர் ரிங் பண்றது ஏதாச்சு பெயிண்ட் பண்றது அந்த மாதிரியு ஒரு எதனா பண்ணோ அப்படின்ட்டு இப்ப எங்க நமக்கு இந்த
ம் நேகி ம் ம் ஆமா தோழி இப்பல்லா எங்க நேரமே கெடைக்க மாட்ட தோழி நெறை நா குடுக்கிற கிராஃப்ட் ஒர்க்ல்லா பண்ணி பண்ணி வைப்பே இப்ப எதுவுமே தொடுறது கூட இல்ல தோழி அதெல்லாம் நம்ம ஏதோ ஸ்கூல்ல பாஸ் அதா நம்ம எடுத்து ஆர்வமா செய்யறதா இருக்கு அதுவே டச் வீட்ட மாரி இருக்கு நம்மளுக்கு எங்க தோழி ம் ம் ப
இப்ப எல்லாம் இந்த த்ரெட்டுல ஏதாவது பண்ற மாரி எல்லாம் பண்றாங்க தோழி இந்த நம்ம வாசப்படிக்கு போறது அந்த நூல் மாதிரி தோழி அந்த உள்ளன் நூல்ல
ஆ அழகா அது போடுறாங்கல்ல ஆமா தோழி எனக்கு கூட ஆசை தான் தோழி அதுல ஸ்வெட்டரு செய்யறாங்க அந்த உள்ளன்ல பேக் கூட செய்றாங்க தோழி இப்ப ஹெண் பேக் எல்லாம் கூட அதுல அது இப்ப அந்த அளவுக்கு இப்போ பிரௌச்சுன்னு எதோ ஆஹா உன்னொன்னு யான் சொல்ட்டு வருது பாத்தீங்களா தோழி நீங்க யான்னுனு யான்னு சொல்ட்டு வருது தோழி அது வந்து ஒரு வ கையான ஒரு இது போலது அது வந்து ஃபுல்லா ஹாண்பேக் து நம்பளே கைவிக் ம் கையில செய்ற மாரிதா தோழி அ து பின்னனு அவுங்க சொல்லி் குடுப்பாங்க போல அது நம்ளே பின்னிக்கலா மாடல் மாடல்லா பின்னி நம்போ வேணா சேல் பண்ணா இல்லன்னா நம்ப யூஸ் யூஸ் பண்ணிக்கலா
ஓ நல்லா இருக்கு தோழி நம்ம வீட்டுக்கே கூட ஏதாச் நம்மளா செஞ்சிக்கலா இந்த இப்பெல்லா ஹேண்டிகிராஃப்டுகெல்லா நல்லா வேல்யூ தோழி அந்த காலத்துல செஞ்ச அந்த கூடைகள்லா செய்வாங்க பாருங்க தோழி நம்ம அந்த லஞ்ச் பேக்கெல்லா எடுத்துட்டு போவோ பாருங்க அதெல்லா இப்ப இப்ப நல்லா டிரெண்டு தோழி
உஹீம் அ அ அதுல இப்ப கையில மட்டு இந்த இது போட் டுறாங்க தோழி ஏதோ பாத்தீங்களா கையில மட்டு அந்த இது கை புடிக்கிற இடத்துல மட்டு அந்த இதுவு மாரி போட்டு அத போட்டுட்டு வித்துட்றாங்க செ இங்க பாத்தா நம்ம ஒரு டூ பிஃப் டினுவாங்க அங்க பார்த்தா தௌசன்னுவாங்க அந்த கைப்புடிக்கி இங்க இப்டி சொல்லி பாருங்களா வாங்கவே மாட்டாங்க
ஆமா தோழி ஆனா இப்ப அது இப்பெல்லா ட்ரெண்ட் ஆயிட்ருக் கு தோழி அந்த ம் ம் இந்த ஹேண்டிகிராஃப்ட் எல்லாமே ஒரு மாதிரி நல்லத்
ஆமா தோழி எல்லாமே இப்ப அந்த மண் பாண்டங்கள்லயே அந்த களிமண்ண வச்சி ஜுவல்ஸ் செய்றாங்களே தோழி அது பாத்திருக்கீங்களா
அ ஆமா தோழி
அ அது கூட வந்து கிளாஸஸ் எடுக்குறாங்க தோழி அது கூட ஒரு இதுவா இருக்காங்க அ என்னன்னா அதுக்கு அதுக்கு ஒரு மெட்டீரியல் வாங்கனும்மா களிமண் குத்துருவாங்கலா டிசைனு இது பண்ணது
க்கு வெளிவே நெலகல்ல கெடை கெடைக்குமே தோழி க்லே
இயஃப அது இதுவாவே இல்ல தோழி அவுங்க கூடக்கறது தானே பெஸ்ட் நம்ப சொல்ல முடியு அவுங்க அப்டி சொல்லி புடுவாங்க தோழி அதெல்லா எல்லா எல்லா பண்றாங்க தோழி பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க எல்லாமே
ஆமா தோழி ஆனா எதாச்சு ஒன்னு இப்போ நம்ம என்ன பண்றது அப்டின்ட்டு யோசிக்கும் போது வீட்ல எதனா செய்யணு அப்டி நெனைக்கும் போது ஒவ்வொருத்தரு ஒரு ஒரு ஐடியாஸ் எத்னு வரும்போது நல்லாருக்கு
ம் நல்லாருக்கு தோழி அது அந்த மாரில்லா எல்லாமே இப்போ புதுசு புதுசா சொல்றாங்க தோழி எல்லா த்ரீடி த்ரீடி ஒர்க்கு ஆரி ஒர்க்கு போச்சு த்ரீடி ஒர்க்குன்றாங்க இப்போ ஆரிவொர்க் கூட ஒரு நல்ல பெனிஃபிட் தா அப்ப இந்தது இப்போ அவ்ளோ இல்ல போல தோழி அது ந்து
ஆமா தோழி
அது வந்த வேகத் ம் ம் சிம்பிளா போட்டாலே நல்லாருக்கு ஆ அது எதோ நெறைய போட்டுட் டு ஒரு மாரி இருக்கு எங்கேயு அ ஒரு ஃபங்க்ஷன்க்து போட முடியுது போல
அது வேற நம்ப வெயிட் ஏதுவாயிருச்சு ச்சின்னா அது வேற அவ்ளோ நஷ்டமாயிருது தோழி அஞ்சாயிரோ பத்தாயிரோனுட்டு
ம் எங்க அதெல்லா போறது தோழி நம்போ அதுக்கு வேணவே வேணா நம்ப இருக்கத்தே அழகா நம்ப ஸ் டிசைன் அ என்ன சொல்றது தோழி சிம்ப்ளா செஞ்சாலே அழகா இருக்கு
கரெக்ட்டு தோழி நம்ம அத யூஸ் பண்ணலான்ட்டு எங்க வேணால் லு யு போட்டுக்கலா அப்டின்ற மாதிரி தோணுது ரொம்ப இது ஆ டம்பரமா இருந்தாலு இப்ப பிடிக்க மாட்டேங்கிது
ஆமா தோழி அதுவும் அ சொல்லுங்க தோழி
உங்களுக்கு இந்த மேக்கப்லல்லா விருப்போ உண்டா தோழி
எனக்கு அவ்ளோ விருப்பொ இல்ல தோழி ஆனா வந்து நா லைட்டா எனக்கு வெரைக்கு போட்டுப்ப ஆனா நா அந்த கின் கேர்னா அந்த இது உள்ள செய்வந் தோழி அந்த முல்தானி மெட்டிகூட அந்த அந்த ஃபேஸ் பேக்லா போடுவந் தோழி மேக்கப்னா நம்போ பண்வாங்களே அந்த ஃபுல் மேக்கப்பு ஐலைனரு அது இதுன்னு நா அது லைட்டா நம்ப யூஸ் பண்ணிப்போ அவுங்கவெ என்னென்ன க்ரீமோ போடுவாங்க அதெல்லா தெரில தோழி எனக்கு ஆனா இந்த மாரி ஸ்கின் கேர் ஒன்ன செய்வந்தோழி அது ஒன்னா முல்த்தானி மெட்டி கூட அந்த ஆந்தோழி நீங்க ஃபஸ் ட் என்ன பண்றீங்க ஃப ஃபேஸ்ல வந்து இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ரோஸ் வாட்டர் எடுத்து ஃபேஸ்ல தெளிச்சுக்கொங்க கொஞ்சொ நேரோ ஃபரிட்ஜ்ல வச்சுடுங்க அந்த ரோஸ் வாட்ரு கொஞ்சோ ஸ்ப்ரே பண்ற மாரி வச்சுட்டு கொஞ்சொ நேரோ மூஞ்சுல தெளிச்சுட்டு அப்டியேருக்கட்டு தோழி அது அப்டியே காயட்டு அப்றமா என்ன பண்றீங்க முல்த்தானி மெட்டி இருக்குல்ல அது கூட எதனா ஃப்ரூட்ஸ் எதோ ஃப்ரூட்ஸ்ன்ற இந்த வெஜிடேபிளு இது எது கேரட்டு பீட் ரூட் எதனா இருந்துச்சுனா போடுங்க அப்டி இல்லன்னா வெறு ரோஸ் வாட்ரே கலக்கிட்டு அப்டியே நீங்க ஃபுல்லா போட்டு கோங்க தோழி வீக்லி மூண் நாள் போடுங்க ஃபேஸே ப்ரைட்டாயிட்து தோழி அந்த டல்னஸ்லா இருக் மாட்டன்து
ம் ஆமா தோழி டல்லாதாருக்குது ஒரு மாரி நமக்கு தூ க்கோ இல்லாததுக்கு ஒரு மாத்ரி இந்த வெயில்ல போய்
ஆ இது போடுங்க தோழி நல்லாருக்கு நா போட்டுந்தே தோழி எல்லா கேட்டாங்க என்ன ப்ரைட்டாருக்குனு ஒரு நானே வி ஒரு நாள் வி ட்டு ஒரு நாள் போட்டுந்தே தோழி மா குளிர்ச்சியாவு இந்துச்சு நல்லா அது கொஞ்சோ காஞ்ச போட்டுட்டு இருக்குன மாரி ஆவு பாருங்க காஞ்சிட்ட பிறகு அப்றோ போய் கழுவிட்டு வன்ட்டீங்கன்னா நல்லாருக்கு தோழி அதுதா ரிஃப் அது மட்டு போட்டு ஆ தோழி நாட்டு ம நாட்டு மந்து கட்லே கெடைக்கு தோழி அது ஒரு முப்பதுரூபாவோ இருவது ரூபா தா தோழி அது அங்கே ரோஸ் ஆ அங்கே ரோஸ் ட்ரு விப்பாங்க தோழி அது கூட ஒரு முப்பது ரூபா இருவது ரூபாதா தோழி அது நம் போய் செலவு அதிகமா பண்ண வேணா ஆ சேரிங்க தோழி எனக்கு ஒரு கால் வருது தோழி அப்பறமா பண்ணவா
ஆ செரிங்க தோழி ம் ம்